ஆ கேக்குதுங்க சகோதரி உங்களுக் கேக்குதுங்ளா
மதிய வணக்கம் சகோதரி
ம் மதிய வணக்கோ எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே சகோதரி நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லாருக்கே தோழி சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டே சகோதரி நீங்க சாப்ட்டீங்களா ஆ சாப்ட்டே சகோதரி நீங்க சாப்ட்டீங்களா
ம் சாப்டே தோழி
என்ன பண்றீங்க சகோதரி நா வந்து சாம்பார் ரசம் சாப்ட்டே சகோதரி நீங்க என்ன சாப்ட்டீங்க
ரசோ ரசோ வச்சு முட்ட ஆம லே
சேரிங்க சகோதரி உங்க ஊர்ல எல்லா மழைங்களா சகோதரி
இல்ல இல்லைங்க தோழி இல்ல உம் வெயில் தா அடிக்கு அப்றோ உங்களுக்கு புடிச்ச உணவு என்ன தோழி
எனக்கு புடிச்ச உணவுங்களா சகோதரி
என்னங்க தோழி
சகோதரி நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப ஸ்லோவா கேக்குது கொஞ்சோ சத்தமா பேசுறீங்களா
ஆ சரிங்க தோழி உங்களுக்கு பிடிச்ச உணவு என்னன்னு கேட்டே
எனக்கு பிடிச்ச உணவுன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வெஜ் வெஜிடேபிள் பிரியாணி தா எனக்கு ரொம்ப புடிக்கும் சகோதரி அதுக்கப்றோ நீங்க வந்து டிஃபன்ல பாத் தீங்கன்னா பரோட்டாவும் பரோட்டா ரொம்ப புடிக்கும் சகோதரி பரோட்டா இந்த மாரி இந்த என்னது மசாலா தோச அந்த மாரி எனக்கு புடிக்கு சகோதரி
ம் ம்
பாத்தீங்கன்னா வந்துட்டு பால்கோவா ரசகுல்லா அந்த மாதிரி ஸ்வீட் எனக்கு ரொம்ப புடிக்கும் சகோதரி
அப்டிங்களா நீ செய் தெரியுமா
ஆ பாலகோவா வந்து நா ட்ரை பண்ணதுல சகோதரி ஆனா எனக்கு பண்ண தெரியு எனக்கு
உம்
ரசகுல்லா வந்து நா இது வரைக்கு ட்ரை பண்ணதில்ல சகோதரி ஏன்னா பால் கோவா பண்றதுக்கு பால் தான் ரொம்ப வெல அதிகம் வெல பால் தா ரெண்டு லிட்டருக்கு மேல தேவப்படும் நமக்கு து அப் அப்டிங்கனுபோது நம்ம கடைலியே வாங்கி சாப்ட்டுக்கலாங்கிற மைண்ட செட்லே வந்துட்டே சகோதரி நான்னு
சேரிங்க சேரிங்க
உங்களுக்கு என்ன மாதிரி உணவு சகோதரி புடிக்கும்
பா்ட் பக் ஆ
புரியல்லீங்க சகோதிரி
பேசுறது வாய்ஸ் பிரேக் ஆவுது
ஆ கேக்குதுங்களா சகோதரி நா
ம் கேக்குது விட்டு விட்டு தா கேக்குது ம் இப்ப பரவால்ல
ஆ சொல்லுங்க சகோதரி
என்தினாய் என்ன புடிக்குன்னு கேட்டீங்களா
ஆ உங்களுக்கு என்ன மாரி உணவு புடிக்கும்
எல்லாமே புடிக்கும் நான் வெஜ் புடிக்கும்
ஆ சொல்லுங்க சகோதரி கேக்குது ஆ
வெஜ்ஜு புடிக்கும் நான்வெஜ் புடிக்கும் எல்லாமே புடிக்கு தோழி எனக்கு எல்லாமே சாப்ப
சே உங்களுக்கு கல்யாணோ ஆயிட்ச்சுங்ளா
என்னங்க தோழி
உங்களுக்கு கல்யாணோ ஆயிருச்சிங்ளா சகோதரி உங்க கொழந்திங்க இருக்காங்ளா
ஆ இருக்காங்க தோழி
என்ன பண்றாங்க சகோதரி அவங்க ஓகே சகோதரி என்ன எ இது வந்து என்ன கிளாஸ் படிக்கறாங்க
அவ்ங்களா தேர்ட் படிக்கிறா
ஓ சேரிங்க சகோதரி பொண்ணுங்ளா பையனுங்ளா சகோதரி உங்களுக்கு
பையன் னா பையன்
சேரிங்க சகோதரி
செரிங்க தோழி அப்புறோ உங்ளுக்கு சிக்கன் பிரியாணி செய்ரது எப்டின் தெரியுமா
புரியலிங் சகோதரி
சிக்கன் பிரியாணி செய்யுரது எப்டின் தெரியுமான்னு கேக்கறே எதாச்சு ஒரு கத சொல்றீங்ளா
ஆ சிக்கன் பிரியாணி எனக்கு பண்ண தெரியு சகோதரி நா வேணா சொல்ட்டுங்ளா எப்டி பண்ணனுன்ட்டு
ம் செரிங்க தோழி சொல்லுங்
ஆ சிக்கன் பிராணி பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சகோதரி கொஞ்சோ நீங்க வந்து குக்கர்ல வந்து கொஞ்சோ எண்ணெ விட் கொஞ்சோ நெய் இருக்குல சகோதரி நெய் கொஞ்சோ போட்டுக்கோங்க நெய் போட்டுட்டு சகோதரி இந்த பிரியாணி ஸ்பைசஸ்ல்லா இருக்குல சகோதரி இந்த பிரியாணி எல இந்த அந்த பிரியாணி பூலா இருக்குல்ல சகோதரி அது மாரி வந்துட்டு பிரியாணிஎல பிரியாணிபூ அதல்லா போட்டு அந்த எண்ணெயிலே போட்டு கொஞ்சோ நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுருங்க சகோதரி அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்பறோ வந்துட்டு பெரிய வெங்காய இருக்குல்ல சகோதரி
ம்
பெரிய வெங்காயத்த வந்து மெலிசு மெலிசா கட் பண்ணி போட்டு அதையு நல்லா வணக்கி விட்டுருங்க சகோதரி வணக்கி விட்டுட்டு அத் அதுல வந்து உங்களுக்கு காரத்துக்கு தேவையான பச்ச மெளகா கொஞ்ச கொம்மி கம்மியாவே கொஞ்சோ போட்டுக்கோங்க சகோதரி எனா நீங்க அந்த மசாலா பொடியெல்லா போடும் போது ஓரளவுக்கு பச்சை மெளகா ஒரு ஒரு நாலு பச்சை மெளகா மட்டு கொஞ்சோ கீரி போட்டு அதுலே நல்லா வணக்கி விட்டுருங்க வெங்காயத்தோடவே வணக்கிட்டு நீங்க அந்த இஞ்சி பூண்டு இந்த நீங்க இஞ்சி பூண்டு விழுது அரைபிங்ளா சகோதரி இஞ்சி கொஞ்சோ பூண்டு கொஞ்சோ அதோட கொஞ்சோ சின்ன வெங்காயமு போட்டு அரைச் அந்த பேஸ்டியு கொஞ்சோ வெங்காயத்தோட ஊத்தி நல்லா எண்ணெ பிரிர அளக்கு நல்ல வணக்கி விட்டுருங்க சகோதரி
ம்
வணக்கி விட்டு தக்காளி இருக்குள தக்காளி வந்து நீங்க பிரியாணிக்கு வந்து கம்மிய தா போணு ரொம்ப தக்காளி போட்டீங்னா கொஞ்சம் புளிப் தன்ம அதிகமா இருக்குங்ளாமா தக்காளி ஓரளவுக்கு பெருசா இருந்துச்சுன ஒரு மூணு பழம் போடுங்க சின்தா இருந்துச்சுன ஒரு நாலு பழோ அந்த மாரி போட்டுக்கோங்க தக்காளி வந்து ரொம்ப பொடி பொடியா கட் பண்ணாம ஓரளவுக்கு நார்மல் சைஸ்ல கட் பண்ணி அதையு போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க சகோதரி நல்லா வணக்கி விட்டுட்டு அதுல கொஞ்ச வந்து புளிக்காத தயிர் இருந்துச்சுனா புளிக்காத தயிர் கொஞ்ச ஊத்திக்கோங்க சகோதரி தயிர் கொஞ்ச ஊத்தி ஒரு ஒரே ஒரு ஒரே ஒரு சொட்டு வந்து எலுபிச்சம்பழோ இருக்கில்ல சகோதரி ஒரு அரை எலும்புச்சம்பழத்த வந்து புழிஞ்சு விட்ருங்க புழிஞ்சு விட்டுட்டு நீங்க அதோட வந்து மசாலா ஐட்டம் உங்களுக்கு சிக்கன் பொடி பிரியாணி பொடி அப்பறோ வரமிளகா தூளு அதுக்கப்றோ உப் பு எல்லா போட்டு அந்த மசாலா ஐட்டம்லா நல்லா போட்டு கெளரி விட்ருங்க சகோதரி நீங்க என்ன பண்றீங்ன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு வேணும அப்டினா பிரியாணி பொடி கடேல வாங்குற பொடி நீங்க உங்களுக்கு சேக்க விருப்ப இல்லேன வீட்லியே நீங்க வந்து இந்த பட் பட்ட கிராம்பு லவங்கோ இருக்குல சகோதரி அத மூனையு வந்து நல்லா வந்து நல்லா பா நல்லா கொஞ்சோ ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி நல்லா பவுட்ரு மாரி நல்லா நீங்க அரச்சு எடுத்துக்கி ட்டு அந்த பொடிய நீங்க பிரியாணி மசாலாக் பதிலா அந்த பொடிய நீங் க போட்டு நல்லா நல்லா கெளறி விடுங்க சகோதரி நல்லா கெளறி விட்டதுக்கப்புறோ வந்து தக்காளி எல்லா கொஞ்சு சுருண்டு வருங்குல வெந்து வர டைம்ல சிக்கன் நல்லா கழுவி வச்சிருப்பீங்ள சகோதரி அந்த சிக்கனையு நீங்க வந்து அதோட நீங்க போட்டு நல்லா கொஞ்ச நேரோ சிக்கன நல்லா வேக விடுங்க சகோதரி சிக்கன்லர்ந்து உங்களுக்கு தண்ணி கொஞ்சு நல்லா விடும்ல சகோதரி தண்ணி விட்டதுக்கப்றோ நீங்க சப்போஸ் ஒரு டம்ளருக்கு நீங்க வந்துட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி வைப்பீங்னா ஒரு அர டம்ளர் நீங்க கம்மி பண்ணிக்கோங்க ஏனா சிக்கன்லே தண்ணி இருக்கூங்ளா ஒன்னுக்கு ஒன்ற டம்ளர் தண்ணி வச்சி நீங்க நல்லா நல்லா நீங்க தண்ணி கொதிச்சதுக்கப்புறோ அரிசியு எடுத்து கோங்க சகோதரி அரிசி போட்டுட்டு ஒரு விசில் வந்ததூ நீங்க தம் ஒரு அஞ்சு நிம்ஷோ நீங்க ஃபிளேம்ல வச் சி ஆஃப் பண்ணி சூடா எறக்குனீங்னா ஒங்ளுக்கு சிக்கன் பிரியாணி ரெடி
செரிங்க தோழி உங்ளுக்கு வேற எதாச்சு கத தெரிமா
எனக்கு அது சிக்கன்லிங்ளா சகோதரி
இல்லல்ல கத தெரியுமா உங்களுக்கு வேற எதாச்சு
கதைங்ளா சகோதரி கத வந்துட்டு அந்த அளவுக்கலா எனக்கு தெரியாது சகோதரி
ம் செரிங்க தோழி
நீங்க மூவீஸ்லா பா ஆ என்ன மாரி கத சகோதரி ஒங்களுக் தெரியு
கத நார்முலா அந்த கிளி அந்த மாரி
ஓ சேரிங்க சகு இல்லாட்டி நம்ப எதாது ஒரு பொதுவான டாபிக்க பத்தி பேஸ்லாமா சகோதரி
ம் சேரி செரிங்க தோழி சொல்லுங்க
நீங்க எதாவ்து இந்த வெளியூரு பயணங்கல்லா போய்ருக்கீங்ளா சகோதிரி ஓ எந்த மாரி ஊருக்லா சகோதரி நீங்க போய்ருக்கீங் கோவில்லா போயிர்க்கீங்ளா
ம் ம் கோவிலுக்கு ஜென்ட்ரலா வெளில அ கோவில்க் வேணுனா வெளில நாங்க நெறைய எடோ போய்ர்க்கோ தோழி
ஓகே ச எந்தெந்த ஊருக்குலா சகோதரி நீங்க பேய்ர்க்கீங்க
இந்த சைடு வந்து இதுக்கு போய்ர்க்கோ பேங்ளூரு போய்ர்க்கோ
ஓ சேரிங்க சகோதிரி
இந்த சைடுன் பாத்தா அதா கோவில் ஐட்டம்தா இந்த பக்கோ போய்ர்க்கோந்தோழி
ஓ நீங்க அதிகோ வந்துட்டு கோவில் சுற்றுலா பயணந்தா அதிகமா போய்ர்ப்பீங்க போல உங்க வாழ்க்கேல
ஆமா தோழி அப்போ வந்து பசங்க எல்லா இப்ப போனோ இப்போ அவுங்கள கூட்டு எதுவு பண்ணமுல்ல அதுனால கொஞ்சோ னா
கொ எப்டி சகோதரி கொழந்தைங்கள கூட்டிட்டு கோவிலுக்கு போனா கொழந்தைங்க கேக்க மாட்டாங்க எப்ப பாத்தாலு என்னம்மா கோயிலுக்கே வரீங்கன் கேக்க மாட்டாங்ளா
அதெல்லாம் இல்ல இல்ல அதெல்லா இல்ல இல்ல அதெல்லா பீச்சுக்கு பார்க்குக்கு அங்கல்லா கூட்டு போய்ட்டுதா இருக்காங்க ரொம்ப தூரமா இருந்துச்சுன்னா போவோம் அவ்ளோதா
ஓ செரி செரிங்க சகோதரி நீங்க வேலைக்கி போயிட்ருக்கிங்களா ஓகே ஓகே சகோதரி உங் உங்க கணவர் என்ன சகோதரி வேல பாக்கறாங்க
அவுங்க ரெதுவா இருக்காங்க ஒர்க் பண்ணிட்ருக்காங்க ஒருஷா ஒரு இதுல
ஓகே ஓகே சகோதிரி ஓகே சகோதிரி
ம்
நீங்க படல் நா வந்து வீட்லதா சகோதரி எனக் வந்து கை கொழந்த இருக்கா சகோதரி தம்பிக்கு ஒன்ற வயஸ் தா ஆகுதுங்ளா நம்ப இப்போதி வெளிய எங்யு வேலைக் போக முடியாது செரி தம்பி கொஞ்சப் பெருசாகட்டு அதுக்கப்பற வேலைக்கு போகலான்ட்டு இருக்கே சகோதரி நானு
சரிங்க தோழி ஓகே ஓகே
நீங்க படல்லா பாப்பீங்களா சகோதரி தேட்டர்ல்லா போவீங்களா சினிமா பாக்க செரிங்க கடசியா எந்த மூவி பாத்திங்க ஓ கருப்பன் பாத்திங்களா செரிங்க சகோதரி
செரிங்க தோழி அப்றோம் நைட்டுக்கு என்ன செய்ய போறீங்க
நைட்டிக் இன்னு அத பத்தி இன்னு யோ டிஃபன் தா சகோதரி பண்ணணும் மாவு வேற இல்லங்களா சகோதரி மாவு வேற ஆட்டி வக்கலைங்ளா நைட்டிக்கி ஏதாது சப்பாத்தி அல்லது ராகி சேமியா அந்த மாரி ஏதாதா சகோதரி பண்ணலான்ட்ருக்கே நானு
ம் ம் சப்பாத்தி சாப் டா வருதுங் பாத்திங்ளா அது எப்டி செய்யனு எனக்கு அவ்ளோ சாஃப்டா வர மாட்டேன்து பூரி ஓகே ஆனா சப்பாத்தி அவ்ளோ சாஃப்டா வரமாட்டேங்குது
ஓ நா வந்து சகோதரி சப்பாத்திக்கு வந்து ஒரு சில பேர் சாஃப்ட்டா வர்னா கொஞ்ச பால்ருக்குல சகோதரி தண்ணிக்கி ப தண்ணி ஒரு தண்ணி கொஞ்ச நீங்க தண்ணியோட கொஞ்ச பாலு கலந்து ஊத்துனிங் ஒரு பால் அரடம்ப்ளர் ஊத்தி பேசஞ்சிங்கன்னா கொஞ்ச சாஃப்டா வருன் சொல்றாங்க ஆனா அது உண்மையா பொய்யான் தெர்ல சகோதரி நா வந்து ட்ரை பண்ணதில்ல அது வரைக்கு நீங்க வேணா சகோதரி
ஆ பண்றாங்க எனக்கு அவ் சப்பாத்தி அவ்ளோ சாஃப்ட்டா வர மாட்டேனுது பூரி ஓகே ஆ சப்பாத்தி அவ்ளோ சாஃப்டா வரமாட்டேனுது
நீங்க கொஞ்ச சப்பாத்தியோட கோதுமாவோட சகோதரி கொஞ்ச துளியோண்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் வந்து ராகி மாவு இருக் இல்ல சகோதரி ராகி மாவு நீங்க போட்டு நல்லா பெசஞ்சு அதுலல்லா மேல நல்லா அந்த கா அந்த காயாம இருக்க தண்ணி நல்லா தண்ணி நல்லா இது எண்ண நல்லா எண்ணெய்ல நல்லா ஊற வச்சிருங்க சகோதரி கொஞ்சோ ஊர வச்சி நல்லா ஒரு ரெண் டு மூணு மண்நேரோ ஊர வச்சதுக்கப்பற நீங்க சப்பாத்தி சுட்டு பாத்திங்கன்னா கொஞ்ச நல்ல மெதுவா சாஃப்டாவே நல்லா இருக்கு ச உங்களுக்கு சாப்பட்றதுக்குமே கொஞ்ச நல்லா இருக்கும் மெது மெதுமா மெதுவா கொஞ்ச இருக்கு சகோதரி உங்களுக்கு சாப்பட்றத்துக் சப்பாத்தி நல்லா இருக்கு
அப்டிங்ளா ராகிம்மாவு போட்டா டிஃப்ரெண்ட் தெரியாதா
தெரியாது சகோதரி என்னா நீங்க கோதுமமாவோட குவண்டிட்டி வந்து அதிகமா போட்றிங்களா ராகிமாவு சும்மா கொஞ்ச தானே போட்றீங்க சும்மா லைட்டா அர ஒ ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் தான நீங்க போட்றீங்க நீங்க
ம் ம் ம்
போது ஓரளவுக்கு நல்லாருக்கு சகோதரி உங்களுக்கு டேஸ்டுமே அந்தளவுக்கு டிஃப் ஏனா கொஞ்ச சப்பாத்தியோட கலருமே வந்து அந்தளவுக்கு தெரியாது சகோதரி நல்லாதா இருக்கு நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க
சேரிங்க தோழி நா ட்ரை பண்ணி பாக்குற இன்னக்கி
ஆ செரிங்க தோ ஏனா ஒரு சில பேரு சொல்லுவாங்க சகோதரி சப்பாத்தி வந்து ஒரு நல்லா ரொம்ப நேரோ ஊர்னாதா வந்து அதோட சாப்ட்டு தன்மை கெடைக்கும்னு சொல்லுவாங்க நீங்க எவ்வளோ நேரோ சகோதரி நீங்க சப்பாத்தி நல்லா ஊற விடுவீங்க
நா வந்து ஒரு ஒன் ஹவருக்கு ஒன் ஹவர் ஹாப்னவர் அவ்ளோதா
ஓ நீங்க ஒரு ரெண்டுமணேநேரோவந்து ஊறவச்சு பாத்துட்டு அப்றோ போட்டு பாருங்க சகோதரி எப்டி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்க
சேரிங்க தோழி
சேரிங்க சகோதரி
சேரிங்க தோழி நம்மளுக்கு கொடுத்த நேரோ முஞ்சிச்சி திரும்வு பேசலா தோழி ட்ட பேஸ்னது ரொம்ப நன்றி தோழி நா கட் பண்ணிட்ட வெக்கிறே இருங்க நீங்க கட்பண்ணுங்க ம் சரிங்க தோலி